ஹலோ வணக்கங்க
எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க என்ன பண்ணுக்குறீங்க
இங்க சமச்சுட்டு இருக்கேங்க நீங்க
நானு அதேதாங்க சமச்சுட்டு இருக்குங்க சாப்பாடு குடுத்தனு அனுப்பனு இப்ப வெறு சமயல் வேல என்னைக்கென்ன நம்ம ஒரு நாள் பேசும்போதே ஏ ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கே பத்துட்டுக்கன் நா பேசுறோ சமைக்குறங்க இப்ப தாங்க துணி துவைக்கிறே இப்ப தாங்க கோலம் போட்டது இப்பதா வாசல் கழுவுனே இப்பதா பெருக்குன்ன துணி துவச்சு வெறு வேலைக்கா முழு நேர வேலக்காறியாவே மாறிட்டோங்க உம் உம் உம் என்ன ஒரு சம்பளம் மட்ட மா இல்ல
அ
சம்பள இல்லாத வேலக்காரி ஃப்ரீ வேலக்காரி நெஜமா தாங்க இப்ப கல்யாண பண்றது என்ன சொல்லுங்க இப்ப யோசிச்சு பாத்தா ஒன்னுமே இல்லங்க கல்யாண வாழ்க்க சாமான கழுவுறதுக்கு வீடு பெருக்குறதுக்கு சாப்பாடு செஞ்சு வை வெக்குறதுக்கு புள்ளப்பெத்து வெக்குறதுக்கு இது ஒரு குடும்பன்ற பேரு மறுபடியு சாப்பாடு செய்யர்துக்கு இதேதான்ங்க போயுனுக்குது ஏ அதுகப்போ கல்யாணோ அதுங்க பாட்டுக்கு போயிடுதுங்க எங்கன்னா நம்ம பாட்டுக்கு வீட்ல இருக்குறோ இன்னாத்துக்கு இந்த வாழ்க்கன்றே நா பேசாம அப்பா அம்மா கூட இருந்துட்டு லாஸ்ட்ட் ஜாலிய சம்பாருச்சு மா நல்ல வயச நெறய சாப்ட்டமா ஜாலியா லைஃப்
அதா நம்ம கல்ச்சர் இல்லயேங்க பொட்ட புள்ளைங்ள வீட்ல வக்க மாட்டாங்க ளே
உம் கல்ச்சர்ன்ற பேர்ல நாட்டகெடுத்து வச்சிருக்குறாங்க ஆ வெளிநாட்ல எல்லா அப்டில்லா இல்லங்க புடிச்சா கல்யாண பண்ணிகு இருக்கலாம் இல்னா இல்ல
இல்லக்கு இந்த மல்லு இந்த இப்போ நம்ம இந்தியாலேயே அப்டிதாங்க இருக்காங்க மோஸ்ட்
இப்போ ஓரளவு அவர்னஸ் ஆச்சப்ப பொறுத்துக்குறது இல்லங்க ப்ராப்ளம் எல்லா இப்ப நம் பொறுத்துன் போறோல்லைங்
ஆமா அதுதா ம் ஒருத்தவுங்க சொல்றாங்க வ அ அந்த காலமே வேறம்மா இந்த காலத்துல வந்துட்டு பிள்ளங்க வந்து சரியா தப்பா டப்புன் முடுச்சுட்டு வந்துனே இருக்குதுங்க இதுலே நமக்கு ஒத்து வரா து அப்பெல்லா வந்து குடிக்காரனுக் கட்டி குடுத்தாலு போழ்ச்சு காட்னுன்ற ஒரு இது இருக்கு ஏ திருடனுக் கட்டி குடுத்தா கூட நிக்கனு போழ்ச்சு நிக்கனு எ ப்புடியா‌ பட்டவனையு நம்ம வந்து போழ்ச்சு காட்னுங்குற பொம்ளைங்களுக்கு அந்த ஒரு இது இருந்தது ஆனா இப்பல்லா வ ந்து என்ன சொல்றாங்னா இல்லங்க பாத்தா பாக்குறாங்க இல்லயா ஓ கே பாய் அவ்ளதா அந்த ஒரு கல்யாண்த்துக்கு எவ்ளோ செலவு பண்றாங்க போ ட்டு பசங்க அதா அத அ தெல்லா அத விட உயிர் முக்கியொ மனசு முக்கியொ அது அத ஏ த்துக்ட்டு வாழனுங்கிறது வந்து ரொம்ப பெருசா நென்ச்சிட்டு பாய் சொல்லிட்டு வந்து
மறந்துட்டே இருக்காங்க நெஜமாதாங்க பெட்டரு எனக்கு வருஷ ஒரு வகைல பாத்தா பெட்டர் மாரிதா தோணுது ஆ
வந்து ஸ்ட்ரகுள் பண்றதுன்றது வந்து வேற விஷ்யோ மனசளவுல உடம்பளவுல நம்ம எவ்ளோ வந்து பாதிக் கப்பட்றோ இல்லயா அ மனசளவுன்ற து ஒன்னு ஓரளவு தேத்துக்கிட்டானு உடல் உள்ள நம்ம எவ்ளோ பாதிக்குது
ஆமாங்க ஏ வாழ்க்கைய நா சொல்டன் நெனைச்சுக்கங்க நெஜமாவே நீங்க இப்டியாக்கப்ப நீங்க இப்டிலா வாழ்ந்துக்கிறீங்களான் ஃப்ரைடீங்க அட்ஜஸ் பண்ணவே முடியாது எங்க வீட்டுக்காரெல்லா அந்த கேரக்ட்ரு நா அட்ஜஸ்ட் பண்ணிட்ருக் க்குங்க
ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துட்டு வந்தது வே நாக் கல்யாணத்துக்கு அப்புறோந்தாங்க எல்லாருமே ஒரு தைராய்ட் ஃபேஸ் பண்ண அப்பியு சொல்லுவாங்க டாக்டர் வந்து எனக்கு வந்து சொல்வாங்க நறையா ஸ்ட்ரெஸ் இருக் இருக்குப்பா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்சுங்குற வார்த்தையே எனக் கல்யாணத்துக்கு அப்புறோந்தா தெருஞ்சு
ம்
அதுக்கு முன்னாடி வரைக்கு நா அப்ப எவ்வளோஸ் சந்தோஷமா இருந்துருப்பன் பாருங்
ஏங்க பச்சு பொழக்குவாங்க எங்க அம்மா அடிப்பாங்க கை கக் கை கால்ல ரத்தோ வரு அப் து தொறச்சுட்டு ஓடி டுங்க விளாடறதுக்கு ஐயோ எங்க அம்மா அடுச்சுட்டாங்களே உக்கான்னு அழு திரும்ப கெடையாது போ தெணர தெணர அடிப்பாங்க வாய் பிஞ்சுரு ஒரு பக் ஊத்து மண்ட பீயு என்ன அடி அ அடிப்பாங் தெரியுமா பத்து நிம்ஷோங் கூட அதுக்கு உக்காந்து அழ மாட் பட்டங்க நானு எங்க அம் எங்க அம்மா அப்டி போனா இப்டி வந்து ஓய் எஸ்கேப் ஆயிட்டுக்கோங்க பின்னாடி கதுவு இருக்குங்க கடகடன்னு ஒரு குப்பத்தொட்டி இருக்குங் கடகடன்னு அதுல இருந்து குதுச் ச்சு ஒரே ஓட்டோ ஓட்டு பண்ணுங்க வெளிய பசங் கூட விளாடினு பொய்யோய் ஏங் கேக்குறீங்க அதுக்கு அவ்ளோ அடி மறுபடியு அதுக்கு இப்ப பாருங்க ஏய் நாவே பயமாக் க்குது பயப்பர்றோ அல்றோ அது ஐயோ நம்மள இப்டி சொல் த்தாங்களேன் வருத்தப்பட்டு அல்றோ அந்த அது அப்பெல்லா அம்மா அப்பா கிட்ட அது கெடையாது நம்ம கிட்
கெடையாது
ம் அடிச்சால அச்சு நிமிச்சோ தொடங்கி போய்டுவோ இப்ப அந்த ஸ்ட்ரெஸ் என்ற பேர்ல நல்லா மாட்டிக் கின முழிச்சுக்குனு ஏ கேக்குறீங்க போப்பாங்க ம் ம் ஆ அப்புறோ நீங்கதா சொல்னுங்க நல்லா இருந்துச்சி இன்னிக் வெள்ளி செலம்ப வாச இல்லா கோலோ சும்மா ஓஹோன்னு போட்ருக்குங்க
நா கூடப்பா காலையிலே கோலம் போட்டோன்னா பயங்கரமா இருந்தது அதாவது ஃபிரைடே வைப் இப்ப ஏ கேக்குறீங்க
ஆமா எனக்குடுங்க எனக்கு வைப் எப்பிடி வரு நா வாசல்ல தெளிச்சிட்டு கோலம் போட்டுட்டு அந்த செம்மன் வச்சுட்டு மஞ்ச குங்க வைக்குவே அந்த மஞ்ச குங்க வச்சுட்டு அந்த கோலத் த்தல ஒருப் பூ கொஞ்சோ ம சாமந்தி பூ பிச்சி போட்டு டு கொஞ்சோ மஞ்ச குங்க வச் ட்டு இந்த வாசல மொழுகிட்டு ஆ ஆ கோலோ போடுவோ பாருங்க எனக் கா அந்த டைம் அப்பதாங்க எனக்கு வெள்ளிக்கிழம ஃபீலே வரு அப்புறோ வீடெல்லா தொடச்சிட்டு வீடெல்லா தொடச்சிட்டுக்குல செய்வோ பாத்தீங்களா ஆ தாங்க ஓரளவு அப்படான்ற மாரி ஒரு ஃபீலே வரு
கோவில் போவீங்களா
ஆ இன்னக்கி ஓம் சக்தி கோயில் போவாங்க வெள்ளிக்கெழமன்னா ஓம்சக்தி கோயிலு திங்க கழம ஷிவன் கோயிலு செவ்வாகெழம முருகர் கண்டிப்பா பொ பாத்துட்டு வந்துருவே ம் முருகர் கோயிலு இங்க பாரத கோயில்னு ஒன்னு இரு க்குங்க எங்க ஊ எங்க ஊர்ல அந்த பாரத கோயில் எல்லா சாமியு இருக்கு வாராஹி அம்மன்லந்து ஆஞ்சநேயர்லந்து சனீஸ்வர பகவானுக்கு தனி கோயிலு அங்க சனி பகவான் தா கோயிலே இருக்குது கா க்கா மாரி க மேல போட்டுட்டு அந்த வடிவத்துலே ஒரு கோயில் கட்டிருக் காங்க அங்கவே உள்ளவே கோயிலுக்குள்ளவே அ முனீஸ்வரன் கருப்புசாமி நாகாலம்மா பிரத்திங்களா தேவி ம் என்னது எல்லாமே இருக்குறாங்க இந்த தெய்வந்தா இல்லன் இல்ல இந்த தெய்வொந்தா இல்ல இல்ல மெயின் வந்து முருகரு நூறு அடில வச்சுருக்காங்க செல நூறு அடில இருக்குங்க பெரிய செல இருக்கு அங்க போயிட்டு எல்லா சாமியு எல்லாருக் கு விசிட் பண்ட்டு வந்துர்லாங்க ம் நெஜமா தா ஆ அ ஆ அததா கேட்டுதா வரே சந்தோஷமா இரு இன்னு ரெண்டு கற்புரொ சேத்து கொ ளுத்துறேன்றதில எத எங்கனால் என் அது அ ப்ப தா மைண்டு வாய்ஸ் கேக்கு எது எங்கனால முடுஞ்ச ஹெல்ப்பு பண்றமான்ற மாரி இருக்கு ஐயோ கடவுளே ஏ கேக்குறீங்க வாழ்க்கையே வாழ்க்க தாங்க பொம்பளைங்க வாழ்க்கயே ரொம்ப கேலிகூத்தா இருக்குது சிரிப்பா இருக்கு ஆனா இதுலே ப இதுலே ஜெயிச்சு வராங்க ஒரு சில பொம்பளைங்கல்லா அவுங்க அதிகாரம் பண்றாங்க வீட்ல நா என்ன சொல்றன்னா அப்ப இல்லங்க இருக்குறாங்க பயப்புர்றாங் ஆம்பளைங்க பயப்புர்றாங்க பய்ந்து பயமா ஏன் ஒய்ஃப் வந்து அப்பிடிதா நேத்து ஒருத்தர் அப்பிடிதா எங்கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க. சாப்பாடு செஞ்சு எடுத்துன்னு போய் ஆஃபீஸ் ல குடுத்துட்டு வேற வரோ.
ஆத்தீ ம் இல்லைங்க நா என்ன சொல்றேன்னா எல்லாருமே மோசோ இல்ல இரு க்காங்க ரொம்ப நல்ல மனசு இருக்காங்க அதாவது பொண்டாட்டிய தாங்குறவங்களு இரு க்காங்க ஒ ரு எப்டி சொல்றது நல்ல மனசா ட்ரீ ட் பண்றவங்களு நெறைய பேரு இருக்காங்க நானே பாத்துருக்கே. ம் அ எங்க அப்பால்லாங்க ஒரு அவரு ஆஃபீஸ் வரைக்கு நா ரொம்ப நல்லா எதுமே ரொம்ப எல்லா இது பண்ண மாட்டாரு அம்மாவே எல்லா பாத்துக்கிறதுனால அப்ப ரொம்ப ஃப்ரீயா இருப்பாரு. ஆனா இப்ப வந்து ரி ட்டையர்டாயி ட்டு அம்மாக்கு வந்து காலையி லயே கட் பண்ணி குடுக்குறாரு காயெல்லா அவுங்களுக்கு என்ன ஹெல்ப் ஹெல்ப் வேணுமோ அழகா செஞ்சு குடுக்கறாரு எங்க அப்பா வந்து இவ்ளோ ஒரு மாற்றமான்றது எனக்கே பெரிய ஆ
இல்ல இல்ல எங்க அப்பா கூட இல்லங்க அப்ப ரி ட்டையர் ஆவாதக்கு முன்னாடி கூடோ அவரோட துணிய அவர்தா தொவச் ப்பாரு அவர் துணிய அவர்தா ஞாயத்துக் கெழமனா அவர் துணி தொவச்சுக்குவாரு ஆ இது தேவையான தண்ணி தா இங்க காய வைக்கிற அந்த மரோல்லா அழகாக கட் பண்ணி வச்சுருவாரு தோட்டத்த கிளீன் பண்ணுவாரு நீட்டா இருக்குங்க வீடு பக்காவா ஒரு ரெடி பண்ணுவாரு மூணு நாங்க மூணு பொட்ட பசங் நா ஒருத்தி எங்க அக் க்கா ஒண்ணுமே செய்ய மாட்டா சும்மா தண்டத்துக்கொருக ஒரே வேள செய் மாட்டாங்க எங்கள மிரட்டினே இருக்குவா என்னியு தங்கச்சியு போய் எடுத்து வாடி சைய் க்குவா இன்னிக்கு வர அத மெயின்டென் பண்ணிட்டு தாங்க இருக்றா ஒரே வேல செய்ய மாட்டா நம்மள மேறடினுக்குவா எங்க அம்மாவ கூட பாருங்க அவள எதுவும் கேக் க் மாட்டாங்க நா செய்வே வீட்டு வேலையு செய்வே இவங்கிட் நல்லா வாங்கியு கட்டிகுவே நா
அடியு வாங்வீங்க
ஃபர்ஸ்ட் என்னதா எழுப்பு வாங்க ஏலா ஏய் எழுந்துரு எழுந்துரு எழுந்துருனுவாங்க அஞ்சு மணிக்கு எழுந்து தண்ணிப் புச்டு அஞ்சு டூ ஆறு ஒரு மண்நேரோ தண்ணி புடிச்சிருவங்க ஆ ஒர் தொட்டிலேல்லா ரொப்பிட்டு குடிக்கறதுக்கெல்லா புடிச்சிட்டு எல்லாமே ரெடிப் பண்ணி வச்சிருவ சாமானமு கழுவ நா தா ஆனா அவள எதுமே கேட்கமாட்டாங்க அதெல்லா சமகாண்டாகுங்க எனாங்க பன்றது இப்பெல்லா நெனைச்சி பாத்துங்னா ஏறுதுங்க வெறி எங்க அம்மாவ போய் அடுச்சுட்டு வந்த தாங்க என் ஆத்ரோ அடங்கு இன்னிக்கு போய் எங்க அம்மாவியு அப் இப்பவே ஒரு நால் அடி அடுசுட்டு வந்தர
அ ஏ ஏங்க அப்பிடிதா ஒரு புள்ள செல்லமா வளக்குவாங்க
அது எங்க அப்பா பண்ணுவாரு பாருங்க‌ அநியாயோ ஏ ஏழுந்திரிச்சு வா அக்கா வராங்க அட எழுருந்துமா சேர்ல நீ‌ ஒக்கறா அக்கா உக்காரனு அடே அக்காக்கு சாப்பாடு போட்டுனு வந்துரு போ போ போ போ ஒ என்ன என்னன்ன பண்ணுவாங்க தெரியுமாங்க என்ன
ஏங்க வீ வீட்டுக்கு செல்ல புள்ளங்க அப்டிதாங்க எல்லாரு
செல்ல புள்ளயா கூட இருக்கட்டுங்க அப்போ அந்த காலத்து செல்ல புள்ளயா இருந்தா ஓகே இப்ப இன்னா கேடு நல்லாத்தானெக்கிற ஒரே வேல செய்றதில்லங்க இப்ப கூட மெரட்டின் திரிஞ்சுருங் எங்க தங்க ச்சி வயித்தெரிச்சல கொட்டிக்கிறாங்கோ என்ன வயிதெரிச்சல கொட்டிக்கிறாங்கோ ஏ கேக்குறீங்க சொல்னுன் நென்ச்சா அவ கத நறைய சொல்லிடுவெங்க நா னு அடுத்த கால் பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு இன்னானா நடந்ததுன் புட்டு புட்டு வக்கிறேங்க
கண்டிப்பா கண்டிப்பா நா வந்து உங்க கதைய கேட்டு ஒ ரு ஒ ரு ட இதுக்கு நியாய த்த சொல்றேங்க நானு
இல்லங்க உங்கள பாத்தா நியாய சொல்ற மாரி தெர்ல நீங்களு எங்கக்கா மாரி தா இரு ப்பீங்க நா நெனைக்கிறெங்க எனக் தெரியிதுங்க எனக்கு நீங்க சி ஆ
டுக்கு ஒரு புள்ளைங்க எல்லார் வீட்லயு அப்டிதாங்க
இன்னிக் வரையு மெரட்டின்னிக்கிறாங்க இன்னிக்கு வரையு ஆ எ எ பசங்களுக்கே கல்யாணொ ஆவுற மாரி க்குது இன்னிக்கி வரையு என்ன மெரட்டின் தாங்க இருக்குற ஒக்காரவே உர்றதில்ல என்ன நிம்மதியா இருக்க உர்றதில்ல ஐயோ ஏ கேக்குறீங்க அஅ அவள பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னா அப்புடி பண்ணுவங்க பயங்கரமா பண்ணிடுங்க இந்த சரிங்க செரிங்க நன்றிங்க நன்றிங்க